வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க சந்தோஷம் இப்ப இன்னைக்கு எத பத்தி பேச போறீங்க
உம் நம்ம வந்து சுற்றுலா இப்ப குடும்பத்தோடலாம் போயிருப்போம்ல குடும்பத்தோட நண்பர்களோட
உம் போலாம் பேசலாமே
இப்ப நீங்க எந்த ஊருக்கேல்லாம் போயிருக்கீங்க அனுபவங்கள்ளாம் இருக்கா உங்களுக்கு
என்னோட அனுபவத்த நா சொல்றங்க மேம்
உம் சொல்லுங்க
நாங்க பாத்தீங்கன்னா எங்க எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க வீட்ல நாலு பேரு
ம் ஓகே
அதே மாரி நாங்க கப்பா வீட்டுக்காரம்மா சிஸ்டர் இருக்காங்கல
ஆமா
அவங்க வீட்ல நாலு பேரு அப்ப அவங்க வீட் நாலு பேரு பாக்கும் போதுதா அவுங்க அம்மா அப்பா வந்து எங்களோட வந்து எந்த கோயிலுக்குமே வரமாட்டாம் எதுக்குமே வரமாட்டாங்க அதான் அவங்க பா அந்த கோ.. பசங்க ரெண் பையங்க ரெண்டு பேரும் எனக்கு ப பையங்கதா அந்த பசங் புள்ளைங்க தான் ஆ.. பையனும் பொண்ணும் வருவாங் எங்களோட எங்கும் வரும் எல்லாத்துக்கும் வருவாங்க
ம் செரிங்க
அப்ப நாங்க வந்து பாத்தன்னா வருஷம் வருஷம் ஜனவரி ஒன்னாந்தேதி வந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிருவோ
சூப்பர்
அப்ப கோயிலுக்கு போகும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆ எனக்கும் வீட்டுக்காரம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா எப்ப பாத்தாலும் கொஞ்ச கொஞ்ச சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன உரசுகள் வரும்
ஆ சொல்லு
அப்போ உரசல்கள் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கனாக்க ஒரு முறைஎன்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நான் அப்றம் என் கொழுந்தியாவோட பையன் வந்து சூர்யா அவ பாப்பா என்ன எங்க வீட்ல வா ரெண்டு பசங்க வரும் இவா நல்ல நான் கோ பா ஆ.. எங்க வீட்டுக்காரமா எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் வரும்பொழுது தரவ என்னு சாப்ட்டோம் சாப்ட்டு கேலண்டர் இருக்குல்ல கால கேலண்டர் காலண்டர் வாங்குணோ வாங்கிட்டு இப்ப சரியான அன்னக்கி வந்து பாத்தீங்கன்னா சரியான கும்பல் நாங்க ஒரு எடத்துல கார் நிப்பா நிறுத்தி வச்சிருந்தோம் அப்ப நாங்க ஒருத்தடத்துல காரணித்து வக்கிம்போது நாங்க வந்து நாங்க நாலு பேரு அஞ்சு அஞ்சி பேரு வந்துட்டோ எங்க வீடு ஏறமாட காலண்டுரு மாட்டிக்கிச்
கோ ம்
அப்போ கால்ற மாட்னோன்னா அவங்களுக்கு நாங்க எங்குட்டு போறோன்னு எங்கள்க்கு தெரியல அவுங்க இங்கிட்டு போறாங் நன்னு அவுங்களுக்கு தெரியல தலையில் தூக்கிட்டு வறாங்க பாருங்க காலண்டர ஐயோ ஒரு கிலோமீட்டு ஒரு கிலோமீட்ட தூகிட் டு வந்து அவுங்க ஏவ அவுங்க பந்து மத்தவுங்க யார் மேலயுமே டென்ஷன் ஆக மாட்டாங்க
கண்டுபுடுச்சிட்டாங்களா உங்கள
சரியான வந்து கோவொ செரிங்களா அந்த கோபொ பாத்தீங்கனா எப்புடியு ஒரு ரெண்டு வார கணக்
ஹையய்யோ
ஒ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ரெண்டு வாரம்புகன் அதுக்கப்புற நாங்க கோயிலுக்கு போவோ ராமேஸ்வரத்துக்கு கோயல் ராமேஸ்வரத்துக் இந்த ராமேஸ்வரத்துக்கெல்லா நறைய பெரா போயிருக்கோ நாங்கதா போவோ எங்க வீட்ல பாப்பா எல்லா நாலு இங்கதா ஆறு இல்லாட்டி எல்லாம் சேர்ந்து ராமேஸ்வரத்துக்கு போவோம் அங்கே போய் நல்ல தரிசனம் போடுவோம் கடல்ல குளிப்போம் அடுத்தது வேளாங்கண்ணி அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் போவோம் போயிட்டு நல்லா வந்து ஆ நெறையா நல்லா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா இது பண்ணோம் இப்ப அந்த பாப்பா வந்து பாப்பாவ பாப்பா பாப்பாவும் அந்த கொழுந்தியா பயனும் என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பெரிய பசங்களா ஆயிட்டாங்கல்ல அவுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கெலாம் பாத்தீங்கன்னா அவுங்க அவுங்க வேலை அவுங்க வேலை வேலை பாக்கணுமில்ல ஏஜ் ஆயிருச்சு ஒரு வயசாயிருச்சுது வாயா வய ஒரு வயதுக்குள்ள இது ஒரு உ பட்டு தானே சரி போகலாம் வரலாம்னு போலம் உங்களுக்கும் வயசாகது படிச்சாங்க வேலைக்கு போறாங்க அவங்கவுங்க அவுங்க அயல் நாட்டுல வேலை பாத்துகிட்டு இருக்காங்க இப்ப வந்து ஆமா இப்போ வந்து சமீபத்தில வந்து இப்ப எங்கேயுமே போக முடியல இது வரைக்கும் அப்படி போனா நாங்க தான் போவோம் வேற யாரும் அவங்கெல்லாம் விட்டுட்டு அவங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போற மாதிரி யாரு நாங்க என்னைக்குமே போனதில்லை எங்க குடும்பத்துல வந்து நான் நாங்க வந்து அவங்கள யாருமே மிஸ் பண்ணிட்டு நான் அவங்களும் அ போக மாட்டாங்க நாங்களும் போறதில்ல இதுவரைக்கும் போனதில்ல ஒரு பிளான் இருக்கு ஒரு பிளான் இருக்கு எல்லா சேந்து போலான்ட்டு ஒரு ஒரு இது ஒன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோ பாப்போ காலம் பதில் சொல்லு எப்படின் பாப்போ
உம் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும்
ஆமா ஒரு சுற்றுலா போலனு பார்த்துருக்கோ கூடிய விறவில் வந்து அது நடக்கு பார்ப்போ அதா பார்த்துக்கிட்டுருக்கோ ஆனா நிறைய இடத்துக்கலா போவோ நாங்க அங்க போய் இருக்கனாலு இதுல வந்து உள்ளுர்லியே பாத்திங்கன்னா புளியஞ்சசோல இந்த மாரி பக்கத்துல பக்கத்துல புளியஞ்சோல அருவி எல்லா இருக்கு அங்க போயிருக்கோ அப்ரோ பச்சைமலைக்கு போவோ இந்த மாரி நறைய ஆஹ் சுற்றுளாக்கள சுற்றுலாக்கள போய்ட்டு வருவோ, போய்ட்டு வருவோ. ஆஹ் அநேகமா நாங்க வந்து போறது வந்து கோயிலுக்கு தா, கோயில தா போறது.
கண்டிப்பா, கண்டிப்பா. இதெல்லா ஒரு நல்ல நினைவுகள் வந்துட்டு இதெல்லா நெனைச்சு பாத்தா இப்ப கூட ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்க
ஆஹ் இப்ப நே நேத்து நடந்த மாரி இருக்கு. ஒவ்வொரு விசயமு ஆஹ் ஆனா அது நடந்து பல காலோ, பல வருடங்கள் ஆயிடுச்சி. ஆமா ஆமா அந்த ஆஹ் என்னனு கேட்டீங்னா நாங்க எல்லா சேந்து கோயிலுக்கு போயிட்டு இப்ப வந்து பாத்திங்னா ஆஹ் எப்டியு ஒரு நாலு, மூணு, நாலு வருஷோ இருக்கு. அதுக்கு முன்னாடி தா போனோ எல்லா ஃபேமிலி எல்லா குடும்பமே சேந்து போனோ. இந்த வருஷோ எங்களுக்கு பிள்ளையார்பட்டிக்கு போகதுக்கு குடுத்து வக்கல. கிட்டத்தட்ட நாங்களு போகல அவங்களும் போ போவோ ல்ல நாங்களு போல. இந்த அடுத்த வருஷோ எப்டினு பாப்போ ஜனவரி ஒண்ணாந் தேதி போறதுக்கு கூட இறைவன் பிள்ளையார்பட்டி பிள்ளையார பாக்க
கண்டிப்பா, கண்டிப்பா இரவு நெரல் இருக்கு. கண்டிப்பா எல்லாரு சேந்து போவோ.
சேந்து போலான்னு ஒரு ஹ் இதில இருக்கு முடிவுல இருக்கு. போ, பாப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் எல்லா எல்லாமே ஒரே குடும்பம்மா இருந்தோ. இப்ப தனித்தனி குடும்பம்மா அவங்கவுங்க அவங்க கல்யாண ஆ அவங்கவங்க தனித்தனியா போய்ருவாங்க இல்லம்மா. அதனால என்னனு கேட்டா சேக்கறது ரொம்ப கஷ்ட் சன்ல அவங்களுக்கு ஒரு வேல இருக்கு. நமக்கு ஒரு வேல இருக்கு. இல்ல அவங்கல்லா நமக்காது அவங்க ஊர் ஊர்ல இருப்பாங்க. நம்ம ஒரு ஊர்ல இருப்போ. எல்லா வந்து ஆஹ் ஒரு எடத்துல வந்து கூடுறது வந்து ரொம்ப கஷ்ட. ஷ்டமா இருக்கு இல்லையா இந்த காலத்துல. ஆமா, அதனால கொஞ்சோ ஆஹ் இந்த வருஷோ எப்டியாவது நாங்க எல்லா சேந்துருவோ. சேந்து போய்ருவோ. போய்ட்டு பிள்ளையார்பட்டி பஸ் தர்சனம் பண்ணிட்டு அப்டியே குன்றக்குடிய பா-பாத்துட்டு, அப்டியே பக்கத்துல வந்து குபேர கோ-குபேரன் கோயில் இருக்கு. அவங்க அவரயும் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோ.
நல்ல விஷ்யோ, நல்ல விஷ்யோ. கண்டிப்பா ஒங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற. இந்த வருஷ வர வருஷத்துல வந்துட்டு கடவுள் வந்துட்டு கண்டிப்பா இத குடுப்பாரு.
நன்றி நன்றி ஆஹ் நன்றி ஆமா ஆமா கண்டிப்பா நன்றி அமையணும். உங்களோட அஹ் அஹ் வாழ்த்துக்கள்ளும் அதுக்கு உரித்தாகட்டும் கண்டிப்பா அமையணும்னு நெனைக்ற. ஆனா அந்த, அந்த காலண்டர் தூக்கு வந்து நிகழ்ச்சிய பாத்தீங்கன்னா அத நெனச்சி பாத்தானே அவ்வளவு சிரிப்பு வரும் எனக்கு. ஏது
இன்ன வரைக்கு அது மறக்க முடியாத ஒரு இதாயிரு
இப்ப வந்து நெனச்சி நெனச்சி சிரிக்கிறது வந்து சூர்யான்னு ஒரு பைய இருக்கா. ஆஹ்ஹ அவட அவன்ட சொன்னா அவ்ளதா. அதே சொல்லிட்டே நெனைச்சி நெனச்சி தெரிஞ்சட்டு இருப்பான். ஆனா அதெல்லா பாத்தீங்ன்னா அன்னக்கி அது கோவமாத்தா புக் பண்ணாங்க நம்மக்கிட்ட அதா பாவம் அவங்களோட இது அ அவங்களோட சூழ்நெலை அன்னக்கி அப்டி. எங்களோட சூழ்நெலை எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது யாரு கஷ்டப்படுத்த விரும்பல. அவுங்க ஒரு வழில வந்துட்டாங்க, நாங்க ங்க ஒரு வழில வன்டோம் அதான்
ரெண்டு வாரங்கள்ள வந்து கஷ்டப்பட்டு உங்க மனைவிய வந்து சமாதானப்படுத்தி
சமாதானம் படுத்தி படுத்தி இன்னு இப்ப இப்போ சொன்னா கூட அத அந்த கேபத்த படுத்தினா கூட திட்டுவாங்க அத ஞாபகபடுத்துனாலும் அவ சம் சமாதானம் தான் ஆகல அத பத்தி அத்தா அந்த நிகழ்ச்சிய வச் சு இன்னு வந்து அவுங்க சமாதானம் ஆகல
இன்னும் பல வருடங்களுக்
ஆஹ் ஆஹ் ஆமாமாமாமா கண்டிப்பா உம் உங்களுக்கு எதுவு இரு கா அப்டி ஒரு இது நினைவுகள்ன்றது எதும் இருக்கிறதா
ஆ நே நா வந்து இந்த கல்லூரி படிக்கிறப்பல்லாம் வந்து இந்த கேரளா அதுக்கப்புறம் ம் அங்கேயே வந்து திருவேண்டரம் அந்த பிளேஸ் இருக்குல அங்க வந்துல்லா டூர் போயிருக்கோ
உம்
அங்கெல்லா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்ப அதுவே ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் பஸ்ஸு பெருசா எடுத்துட்டாங்க பஸ் எடுத்துட்டு அதுல நைட்
ஆஹ் ஆமாமாமா கல்லூரி மாணவ மாணவிகள் போகும்பொழுது கல்லூரி மாணவ மாற்பொழுது அது ஒரு குதுகலமான ஒரு கொண்டாட்டமா இருக்கு ஆ ஆமா ஆமா ஆமா உங்க வயசுலந்து வந்தவங்க தா நாங்களு அதுனால எங்களுக்கு கொஞ்ச அனுபவம் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதா நைட் எல்லாம் வந்துட்டு தூங்காம பாட்டு எல்லாம் போட் டு எல்லாரு ஆடிட்டு அது ஒரு நல்ல ஒ து ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு தொடர்ந்து இருந்தது எல்லா பிளேஸையு சுத்தி பாத்தோம் கடற்கரைக்கெல்லாம் போனோ அங்க உள்ள அந்த த ம் கடைகளுக்கு போனோம் எல்லாமே வாங்கி கொஞ்சோ உம் எல்லா பண்ணிட்டு வந்தோ
ஆமாமாம அந்தந்தமா ஆமா உங்களுக்கு அந்தந்த மாநிலத்தோட ஒரு கலாச்சார அனுபவங்களு உங்களுக் இருக்கூ ஆமா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு கலாச்சாரோ ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கோ அந்த கலாச்சார அனுபவோ சேரி இவுங்களோட வாழ்க தரோ எப்டி இருக்கோ உங்களோட நடைமுறைகள் இருக்குமோ அதுவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ
மா அதுல மெயினா வந்து இந்த படகு சவாரி அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருந்துச்சு அது வந்து ஆமா கேரளால இன்னு முக்கியமானது ஒன்னு
அத்தா ஆமாம்மா அது ரொம்ப வந்து கேரளாவுக்கு போறவங்க வந்து அத வந்து அனுபவிக்காம வரமாட்டாங்க ஆமா ஆமா ஆமா உம்
அப்புறோ வந்து ம் அதே மாரி நா ஒ நாலு வருஷத்துல வந்து பல முறைகள் அதே மாரி சுற்றுலாக்கலாம் போயாச்சி பல நினைவுகள்லா அதுல இருந்தது அப்றோ கோயிலுக்கு வந்து உறவி உறவினர்களோட கோயில் பயணம் நெறைய வந்துட்டு அதுவும் போயிருக்கோ அதுவும் இருக்க முடியாதது ஒண்ணு இப்பதா வந்துட்டு நெறைய காரு பைய் இதெல்லா வந்துருச்சு அப்போ வந்து ரயில் பயணமே ஒரு மிகப்பெரிய ஒரு இது அது கிடைக்கறதே வந்து பெரிய விஷயோ இப்ப கெடைக்க மாட்டேங்குது அது
ஆமா இப்ப ஆமா இப்பதைக்கு அந்த அனுபவமெல்லா இப்ப வந்து நெனைச்சு பாத்தாலு சேரி அந்த நிலம இப்ப இப்ப காலையில நீங்க வந்து ஒரு ரயில் பயணங்கள் வந்து காலையில நீங்க வந்து கிளம்புறோன்னா எப்டியு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி கிளம்புனா தா ஆமா அந்த காலத்துல கிளம்பி யிருப்பீங்க அது பெரிய அனுபவமா இருக்கோ ஆனா இன்னொன்னு வந்து நீங்க கல்ல நீங்க கல்லூரிகள் பயிலு பயின்று நீங்க வந்து ஒரு சுற்றுலா செல்லும் பொழுது இப்போ உள்ள ஆ ஒரு இப்போ நவீனமயமாக்கள் அப்ப இல்ல இப்பெல்லா என்னமோ இப்ப சொல்றாங் இங்கிலீஸ்ல சொல்றாங்க டி ஜே ங்கறாங்க ஏதேதோ சொல்றாங்க பஸ்ல எல்லா இன்னைக்கெல்லா பா இங்கனா வந்து கலர் கலரா லைட்லா போட்டு அப்பற ரொம்ப டான்ஸ் அதெல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க த அ காலேஜு ப நீங்க ஒரு கல்லூரியில் படித்து நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது அந்த மாரி வசதி சரி அப்பற இருக்காதுன் நெனைக்கறே தெரில எனக்கு
இருந்ததில்ல இப்பதா நெறைய வசதிகள்லா வந்திருக்கு அப்ப குறைவாக தா உள்ளது
சரி சரி சரி சரி சரி அதா அதா எனக்கு ஒரு தெரியல எனக்கு ஒரு நீங்க எப்பிடி அந்த காலத்து பி ஏ படிக்கும்போழ்து எப்டி இருக்குன் தெரில நா இப்ப உள்ள காலகட்டத்துக் வந்து நா கம்பே உங்களுக்கு
ஒரு இது இதா சொல்றிங்க
ஆஹ் ஆ ஆமா ஆமா ஆமா
செரி கண்டிப்பா கண்டிப்பா நீங்களு நெறைய எடத்துக்கு போயிருக்
நெறைய நெறைய நெறைய சந்திப்போம் சந்திப்போம் இது ஆ த நேரங் கெடைக்கு க் பொழுது ஹா ஹாவ் சந்திப்போ நெறைய அனுபவங்கள் எனக்கூ இருக்கோ உங்களோட .
நாம கண்டிப்பா இன்னம் வந்து. நறைய எடத்தகங்கள நீங்க பேய் சுத்திப்பாப்பீங்க. அது கண்டிப்பா நடக்கத இவ்ளோ தூரோ பேசுனதுக்கு.
ஆ ரொம்ப நன்றி தாங்களுடன் தாங்களுடன் நானும் தொடர்பு கொண்டமைக்கி நீங்கள். நெறைய கருத்துக்கல சொல்லிருக்கைல உங்களோட அனுபவத்த சொல்லிருக்கீங்கல அதுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்மா.
வணக்கம்.
ம்